இருக்கு
நல்லா இருக்கங்க்கா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே நீ என்ன பண்ற
என்ன பண்றேன்னா இனி வந்து பாத்தீங்கன்னா டீ டைம் ஆயிட்ச்சு எதாச்சு ஸ்நாக்ஸ் ரெடி பண்லா லான்டு யோசிச்சு உக்காண்டுருக்கே
ஓ ஸ்நாக்ஸா இப்ப வர ஸ்நாக்ஸ் எல்லா எப்டி நம்ப சாப்ட்டுக்குறோ அவ்ளோதா ஆனா சின்ன வயசுல சாப்ட்ட ஸ்நாக்ஸே பாக்க முடியாதது இல்லல
கண்டிப்பா இல்ல அதெல்லா ஏ பையனுக் காம்ச்சி என்னன் கூட தெரியமாட்டேங்து
ஏபா அதுக்கின்னே நெறையா நைன்டிஸ் கிட்ஸோட ஸ்நாக்ஸ் ஐட்டோ விக்கிற கடைனா தனியா ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்கப்பா நீ அங்கதா போய் வாங்கனு போலருக்கு
ஆமாக்கா நம்ளுக்கு ஓகே நம்ப பெரியவங்களுக்கு ஓகே அந்த கடையில போய் வாங் கிர்லா ஆனா அந்த கடைக்கி நம்ப கிட்ஸ கூட்டிட்டு போனோனா இதுலா எதுக்கு அப்டின்ற மாரி அவங்க பேசுறாங்க அவுங்ளுக்கு வந்துட்டு அவுங்ளுக்கு சீப்பா இருக்கறது வேண்டான்றாங்க நம்ளுக்கு தானே அதோட டேஸ்
இல்ல அவங்களுக்கு சுத்தமா அதெல்லா புடிக்கிறதே இல்ல பாத்தாலே வந்துட்டு இதெல்லா ஒரு ஐட்டம்ஸா அப்டின்ற மாரிதா பாக்குறாங்க அது சரிதா
இப்போ பாத்தீங்கன்னா இந்த நைன்டீஸ் கிட்ஸோட ஸ்நேக்ஸ் கட போட்ருக்கர்தே பாத்தீங்கன்னா நை நைன்டிஸ்ல கிட்ஸா மட்டு தா அது யூஸ்ஃபுல்லா இருக்கற மாரி எனக்கு தோனிர்க்கு எதுக்கு என்ன தொடரது
ஆ கண்டிப்பா இப்ப வேணுனு நெனச்சாலு கூட அவங்கதானே வாங்கி சாப்டுவாங்க ஏனா இப்ப இருக்ற கொழந்தைங்களுக் கு நம்ளோட பழைய ஐட்டம்னா வேனா மிஞ்சி போன இந்த பூமர் பிடிக்கு ஏனா இப்பவு அததா சாப்பட்றாங்க இந்த சென்ட்ரு பிரரெஷு அதெல்லா சாப்பட்றதுல பூமரு ஓரளவுக்கு ஓகே பின்ன பூமர்லதா அந்த பபுள்ன்றது நல்லா வருது இப்ப வரைக்கு அதனால அதெல்லா அவங்க அக்செப்ட் பண்றாங்க
ம் அது ஒன்னு மட்டு தா புடிக்கிது மத்தபடி நம்ப சாப்ட்ட இந்த தேன் மிட்டாயி எள்ளுமிட்டாயி இந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவுங்ளுக்கு ஏ தெல்ல இத ஏ பைய ரீசண்டா அன்னிக்கு எனக்கு அது எள்ளு மிட்டாய் அந்த கடையில போய் பாத்தது எனக்கு வேணுனு சொல்லி நா வாங்குனே அவெங்கிட்ட குடுத்து அது என்னாமா கருப்பா இருக்கு தூக்கி போடுண்டா அவே அவனுக்கு என்னன்னே அது தெரி ல நா சொன்னே சாப்ட்டு பாரு அப்பதா தெரியு அப்டின்னே சாப்ட்டு பாத்தா அவே சொல்றா மண்ணு மாரி இருக்குதுலே எப்டித்தா நீங்க சாப்ட்றீங்களோன்ற மாரி கேக்குறா
ஆனா பஸ்ட்லா காசு கெடச்சா என்ன பண்ணுவோ அதத்தா போய் வாங்கி சாப்டுவோ தேன் மிட்டாய் கூட அந்த ஸ்வீட் பிடிக்கிற கொழந்தைங்க சாப்ட்டுக்கிறாங்கடா எள்ளுமிட் டைலா சுத்தோ அந்த லைட்டு கசப்பு தா அது ஆனா அது புடிக்க மாட்டிங் கிது
ஆமா ஆமா அவங்க இப்ப அதே மாறி இந்த பர்பி அ அந்த ஆ நானு இந்த மாறி நாங்க வேக வச்சி என்னதா எப்டி ஒரு ஆ ட்ரையாங்கள் சேப்லா சப்பயா பண்ணி அதுக்கு ஒரு பேக்க போட்டு அதுல எக்ஸ்ட்ரா டெக்னாலஜி கூடயே பொய்ட்ருக்காங்க அவங்க கூட
அது உண்ம தான்டா ஏனா இப்போ எனக்கு தெரிஞ்ச நா சின்ன வயசுல சாப்ட்ட ஐட்டத்துல ரொம்போ மிஸ் பண்றதுன்னா இந்த முந்திரி பருப்போட பலோ இருக்கு இல்லயா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் சொல் லுவாங்க எங்க மாமியார் கிட்ட கேட்டா அவங்க பறங்கிமாங்காபாங்க எங்க ஊர்ல அது முந்திரி பழோந்தா சொல்லுவாங்க செல ஊர்ல வந்துட்டு அண்டிக்காயி அண்டி பழோ என்னென் னமோ பேர்லா சொல்றதா நா கேள்விப்பட்ருக்கே அந்த பழத்தை இப்பெல்லா எங்கேயுமே பாக்கவே முடியதுயில்ல ஃப்ரூட் ஷாப்ல கூட விக்க மாட்டிகிறாங்க
ஆமா அதால அந்த இது மோஸ்ட்லி நெறைய பேருக்கு வந்து அது சாப்ட்லாமா என்னன்னே தெரியறதில்லன்னு நெனைக்கிறே ஆனா நானு எந்த ஃப்ரூட் சாப்லையு பாத்ததில்ல அது அந்த ஃப்ரூட்டு அது எதாச்சு மரத்துல வந்துட்டு இப்டி பாத்த மட்டு போயி எடுத்து சாப்ட இருந்தது அவ்ளோ ஆனா ஆல்ரெடி யாருக்குமே அது என்னோட வீக்னஸ் யாருக்குமே மொஸ்ட்டா தெரியற்தில்ல ஆன் சமைக்கிறே
ஆமான்டா ஆனா இது இப்போ செல எடத்துல அந்த கிளைமட் டைம்ல மட்டுந்தா சீசன் க்கு மட்டுந்தா வரூன் நெனைக்கிறே அதுனால ஒவ்வொரு டைம் மட்டு ரேட்டு வச்சு விக் கிறாங்க அதுவு கொஞ்சொ ரேட்டில்ல ஹெவியா இருக்கு மொதல்லைலா ஒருவா இருந்துச்சுனா போது
ஒரு ரெண்டு பழ வாங்கி சாப்டுட்டு வந்துருவே இப்ப வெய்ட் போட்டு வாங்கம் போது நூர்ருவாய்க்கே மொத்த நாலு பழந்தா நிக்கிது அப்போ ஒரு பழத்தோட ரேட்டே இருவத்தஞ்சுரூவான்ற மாரி ஆயிருக்கு
ம்ம் ஆ உங்க ஊர்ல அதெல்லா அந்த பழம் விக்கிறாங்ளா
ஆ செல எடத்துல பாத்துருக்கேன் அந்த ரோட் சைட்ல கொய்யாக்கா இந்த மார்லா விப்பாங்க இல்லையா அந் ந்த டைம்ல வந்து ஃபுல்லாவே ஃப்ரூட் ஷாப் மாரி வெச்சு ரோட்டு ஓரத்துலதா விப்பாங்க அங் ங்க வந்து இந்த நுங்கெல்லாங்கூட விக்கிறாங்க இல்லையா அந்த டைம்ல பாத்தீங்னா விப்பாங்க எது ஒரு கிலோ எவ்ளோன் சொல்லி கேட்டாலே ஷாக்காய்டு முன்னூறுவா நானூறுவா இந்த மாரி வாய் இங்க வந்து எந்த ரேட்டு சொன்னாலு நாம அத குடுத்துதா ஆகணு
அப்டியா ஆனா நா வந்துட்டு எங்கெயுமே பாத்ததில்ல அந்த பழ ஆ எங்க ஊர்ல பாத்தீங்கனா மே வீட்லே அந்த மரோ இருக்கிறதுனால நாங்க சின்ன வயசுல இந்த சம்மருக்கெல்லா வரும்போது ஆ அந்த பழம் விக்கு ஆனா அது எப்புடி என்ன பண்ணி சாப்புட்றதுனெல்லா அப்ப தெரியாது அதுக்கப்பற எங்க அம்மாவோட அம்மா வந்துட்டு இது நல்லா பழுத்ததா பாத்து எல்லோ கலர்ல இருக்கு இல்லாட்டி ரெட்டு் க லர்ல இருக்கு அத ரெண்டு டைப்பா வெச்சிருந்தாங்க அது ப தருவாங்க நா ஃபஸ்ட் டைம் சாப்புடும் போது அவ்ளோக்கா புடிக்ல அதுக்கப்ற அது வந்துட் ரொம்ப ப இனிப்பா இருக்கற்து ஒன்னு தந்தாங்க ரொம்ப புடிச்சு து ஆனா அதுதா எனக்கு ஃபர்ஸ்ட்டு லாஸ்டுமா அதுக்கப்பற நா இது வரைக்குமே வந்துட்டு அந்த பழத்த சாப்புட் இல்ல ஆனா அது விக்கிற விஷ்ய எனக்கு தெரியாது அதே மாதிரி பாத்தீங்னா சின்ன வயசுல வந்துட்டு அ வெக்கேஷனுக்கு ஊர்க்கல்லா போகும்போது ஐஸு வண்டி வரு இப்ப வர மாதிரி அந்த வேஃபர்ல அந்த வேஃபர் மாதிரி அந்த அ கோன்னு அந்த ஆரஞ்ச் கலர் கிடைக்குமே அந்த மாதிரி இல்ல அப்போ பாத்தீங்கனா ஒர் ரூபாய்க்கு அந்த டியூபு மார்ருக்கு கலர் தண்ணி மார்ருக்கு அது தா அதெல்லா பாத்தீங்னா அப்ப அது அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு ஆனா இப்ப கொழந்தைகளுக்கெல்லா பாத்தீங்கனா அத வாய்ங் குடுத்தோனா இது எதுக்குன்ற மாதிரி கேக்குறாங்க
ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா சில ஷாப்ல நானு அதெல்லா பாத்திருக்கே இப்பவு ரீசண்டா டாவு வந்துட்டு அ பெட்டிக்கட மாரி இருக்கு ஆனா அங்க வந்துட்டு ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் வெச்சு ஐஸ் கிரீம்லா வித்துட்ருப்பாங்க அதுக்குள்ள பாக்கம்போது ஒன்னு ரெண்டு டியூப் ஐஸ் ட்லா பாத்திருக்கே பின்ன பெரிய கடைகள்ல பாத்தாலு டியூப்ல அந்த மாரி ஐஸெல்லா பாத்திருக்கே அம் அப்போ மெய்னா நைய்ன்டீஸ் கிட்ஸெல்லா வந்தாங்கனா எடுப்பாங்கன் சொல்லீட்டே வச்சுட்ருக்காங்களோனு எனக்கு ஒரு டவு வுட்டா இருக்கு
அ கண்டிப்பா ஏனா அவுங்க போட்டு தா எடுப்பாங்க இப்ப இருக்கிறவ்ங்க பாத்தீங்ளா ஐஸ்கிரீம் ஷாப்க்கு போனா எது காஸ்ட் நம்மளா ரேட்டு பாத்து வாங்குனதா சரித்திரமே இல்ல இப்ப இருக்கிற கொழந்தைங்க பாத்தீங்கனா ரேட்டு பாத்து எ பையன பாத்தீங்கனா சின்ன பொண்ணு வாங்கி குடுத்தா சாப் ப்டவே மாட்டா அவனுக்கு அந்த ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இல்லாட்டி ஃபிஃப்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்தப் பெரிய கோனுதா வேணு அது இப்ப பாத்தீங்கனா சாக்கோபாரு சாக்கோபாரு வந்து டுவென்டி ருபீஸ்க்கு இருக்குது நல்லாதா ப்போ உள்ளார அவ்ளோ க்ரீமியா இருக்கு ஆனா அவனுக்கு அது வேண்டா நானே தின்ட்டொரு என்ன அமெரிக் கென் பார என்னமோ ஒன்னு வந்துருக்கு அது வந்து ஒன் டன் ருபீஸ் ஒரு பாரி நா சொன்னே இதுக்கு வந்துட்டு அர லிட்டர் தா அந்த பா க்ஸ் வாங்க்னா எவ்வளோ நல்லா இருக்கு உங்களுக்கு உங்கள டேஸ்ட்லா வாங்க தெரியாது நா ஏ டேஸ்டு வாங்குறேன்னு எகிட்டயே சொல்றா அப்பதா யோச்சே நம்பல்லா சின்னதா இருக்கும் போது ஏதாச்சு யோசிக்கிறதுக்கான தன்மை இருக் கா அங்க டேஸ்ட் இதுல்லத்தா டேஸ்ட் இருக்கு அது நல்லா இருக்காதுன்ற ஒரு மாதிரியல்ல யோச் சி இப்பயே வாங்குறாங்க
அதுவு உண்மதாண்ட எப்பவுமே நம்மளுக்கு அது கெடைக்கும் போது அதோட அரும உண்மய சொல்ணுனா தெரியில ஏன்னா இப் ப சின்ன வயசுல ஓ பைய இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கானோ சேம் நானோ அதேதா சொல்லிருக்கேன்னு போ குச்சி ஐஸ்தா வாங்கி குடுப்பாங்க ஆரஞ்சு கிரேப்பு பின்ன மேங் கோ பின்ன பால் ஐஸ்ஸு எனக்கு பால் ஐஸ்னா அவ்ளோ புடிக்கு ஆனா ஒரு பீரியட்ல அதுவே வந்து ரொம்ப கம்மியா ஆயிடுச்சு வெறு ஆரஞ்சு கிரேப்பு இந்த ஃபிளேவர் தா கொண்டு வந்தாங்களா அப்ப அந்த டைம்ல எல்லா பாத்தீங்கன்னா பால் ஐஸ்கு பதிலா நம்ம அதே மாரி சாப்பிட்ணுனு ஆசப்பட்டது வந்துட்டு ம் வெண்ணிலா கப்ல கொண்டு வருவாங்க அப்ப அதனால எனக்கு வெண்ணிலா புடிச்சது பின்ன போக போக பாத்தா குச்சி ஐஸ்ஸயே விட்டாச்சு ஆ அத விட இதுதா நல்லா இருக்கு பால் ஐஸ் மாரியே இருக்குன் சொல்லிட்டு அ அந்த கப் கப் பா வாங்கி அஞ்சு ரூவா தா அப்பல்லா இப்பல்லா அஞ்சு ரூவாய் கெடைக்குதானே தெரியில அதையே வாங்கி வாங்கி சாப்ட்டுட்ருக்கும் போது அது புடிச்சு போச்சு இப்பதா பாத்தீங்கன்னா அந்த குச்சி ஐசோ எதையுமே பாக்க முடியில அந்த தேன் மிட்டாயா இருக்கட்டு இல்லைன்னா அந்த பெட்டிக் கடைல வைக்கிற பப்படொ பின்ன கடிக்கவே முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குற அ மிட்டாய் ஆயிட்டு இந்த கம்மர் கட்டு அப்டி இல்லன்னா அந்த ஜவ்வு மிட்டாய் இதெல்லா வந்துட்டு இப்பதா மி ஸ் பண்ற மாரி இருக்கு கெடைக்காதப்பதா அத பத்தி தெரியுது
இல்ல நீங்க ஜவ்வு மிட்டையுனெல்லா சொல்லும்போது ஞாபகொ வருது அதெல்ல இப்ப கெடைக்கிறதே இல்ல அதெல்லா எவ் ளோ ஒரு ஃபேம் ஃபுல்லா இருக்கு அதுனால தா இந்த அ சுகர் வந்துட்டு து உஸ்ட் அ தூவி தருவாங்க அந்த சுகர் சாப்பிடணுன்றதுக்காகவே வாங்கி சாப்ட்டதுல்லா ஞாபகொ ஒரு நிம்ஷப்பா ஆனா அன்னத்து ஸ்நாக்ஸ் வந்துட்டு ஒரு தனி இதுதா அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா அ தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் மாதிரி இருக்குமே ஐஸ்கிரீம் ஸ்பூன்ல புள் புளி புளி வெச்சு தருவாங்களே அது இப்பவு நா எங்கேயாச்சு போக போது நா பாத்தேன்னா நா ஒண்ணு அந்த அந்த பாக்ஸோட அப்டியே வாங்கிருவே ஏன்னா அதுக்கப்புறோ வந்துட்டு கெடைக்கிறதுக்கான சான்ஸே இல்ல ஆனா அ எப்டி சொல்றது நெறைய இருந்திருக்கு இப்பல்லா எதுவுமே இல்ல கொஞ்ச இன்னோவேட்டிவா இ அப்பல்லா பாத்தீங்கன்னா ஒவ்வொண்டுமே அ இந்த ஸ்நாக்ஸ்ஸு சொல்லும்போது ஞாபக வருது ஸ்நாக்ஸ் வாங்க போனாவே இந்த பபுள்ஸ் ஸு நம்ம இப்பல்லா கொழந்தைங்களுக் கு வாங்கி கொடுக்குவே பபுள்ஸ்ஸு அது வந்து ஒரு கண்ணாடி பாட்டில்ல குட்டியா ஒரு அஞ்சு ரூபாய் க்கு அதோட வித்தியாசமா இருக்கு அது நம்ப ஊந்தறதே வித்தியாசமா இரு க்கு அது எதாச்சு நீங்க பாத்துருக்கீங்க்ளா
இல்லடா எல்லா சின்ன வயசுல பாத்ததோட போச்சு இப்ப வந்துட்டு இந்த கொழந்தைங்க வைக்கிற பெரிய பெரிய பபுள் ஸ் ஐட்டம் மட்டுதா பாக்க முடியுது சின்ன வயசுல எல்லா பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் மிட்டாய் எல்லா வாங்கி வெச்சிருப்போ அது சாப்ட்டாலே ரொம்ப கலர் ஃபுல்லா நாக்க எல்லா சேஞ்ச் ஆயிடு அதெல்லா இப்ப சு த்தமாவே போயிடுச்சு இன்னு மேஜிக் ஐட்டம்ஸ் இருக்கற மாரி இல்லைன்னா ஏதாச்சு கிஃப்ட் ஐட்டம் ஸுடையே நெறைய சாக்லேட் வரு பேக்கெட் மாரி இருக்கு ஓபன் பண்ணா உள்ள வந்துட்டு சிம்பிளா ரிங்கு அது இதெல்லா வெச்சு கொஞ்ச மிட்டாயு இருக்கு
ஆமா ஆமா எல்லாமே ஆனா இப்ப இருக்கறதெல்லா என்ன பாத்தா என்ன கேட்ட ஹெல்த்தியாவு இல்ல எதுவுமே இல்ல அ வாங்கி குடுக்குறதுக்கே பயப்புட்ற மாதிரி தா இருக்கு இது பஸ்ட்ல இருந்தே கேட்ட மாதிரி லேச ஒண்ணுதான் இப்போ நம்ம பார்த்த மாதிரி இருக்குது செரிக்கா உங்ககிட்ட பேசி டைம் போனதே தெரியல
சரி ஓகேடா பின்ன ஃப்ரீயா இருக்கும்போது கூப்பிடுறேன் பாய்
ஓகே பாய்